வணக்
தோழி லைன்ல இருக்கீங்ளா
ஆ இருக்கமாம் ஆ
ஆ செ நல்லா இருன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
உம் நல்லா இருக்கமா
ஆ சாப்ட்டீங்ளா மதியானம்
ஆ மதியம் சாப்டம்மா நா மதிய வந்து வெஜிடபிள் சாதோ சாப்டே நீங்க சாப்டீங்ளா
உ உம் நா சாப்டே நா வந்து வத்த கொழம்பு முட்டையு சாப்ட்டே
செரிம்மா
உம் வேற என்னா
வத்த கொழம்ப நீங்க என்னம் ஆ இரவு உணவு தயார் பண்ணிட்டுருக்கமா
உம் உம் இரவு உணவு என்ன தோழி உங்க வீட்ல
சேமியா உப்மா செயலானு இருக்க கமா இட்லி மாவு சரியாயிடுச்சி அதனால சேமியா உப்புமா செய்யலான்னு இருக்கே
செரி தோழி நா ஒரு தோழிகிட்ட பேசனே அந்த சேமியா வந்து பிரியாணி மாதிரி செய்றாங்க அது எப்டினா இந்த இறால்லா இருக்கு இல்லையா இறால் சொல்லுவோம்ல அது அதையு சேத் தே இந்த சேமியாவு சேத்து பண்றாங்க அது எப்டினா நம்ம பிரியாணிக்கு செய்ற மாதிரியே அந்த பட்ட கிராம்பு இது எல்லாத்தியுமே போர் கடாய வெச்சு சூடு பண்ணிட்டு கொஞ்ச எண்ணெ ஊத்திட்டு அதுல பாத்தீங்னா இந்த பட் ட கிராம்பு இந்த ஸ்பைஸஸ்லா சொல்லுவாங்கல்ல பிரியாணிக்கு தேவயான ஸ்பைஸஸ்லா அது து எல்லாமே வந்து அதுல ஓட்டுக்கணு போட்டு இந்த சேமியாவையு அதுலயே வெச்சு அது நல்லா கிண்டிட்டு அதுல பாத்தீங்கனா வெங்காய போடணு வெங்காயமு சின்ன சின்னதா கட் பண்ணி அது நல்லா செவக்கற அளவு நம்ம வதக்கிக்கணு வதக்கிக்கிட்டு தேவையான அளவு அதுல தக்காளி போட்டுக்கணு நம்ம எந்த அளவு பிரியாணிக்கு தக்காளி போடுறோமோ அந்த அளவு அதுல தக்காளி போட்டுக்கணு போட்டுட்டு தக்காளியையு நல்லா வதக்கிக்கணு வதக்கிட்டு இந்த சேமியா இருக்குல்ல இந்த சேமியாவுமே அதுல வச்சிர்ணு வச்சுட்டு அதுக்கு வந்து ஒ ஒரு கப்பு சேம்யானா ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தி டம் போட்டுற வேண்டிதா இருவது நிமிஷங்கழச்சு இறக்கிட வேண்டிதா அதுலயே தேவையான அளவு உப் பு இப்ப அதுல இரால் இருந்ததுனா ரால் கூட சேத்துக்கலா
ஆயிரத்தி ஐநூறு ரூபா
தோழி கேக்குதுங்ளா பேசறது
உம் கேக்குதுங்க தோழி சொல்லுங்க
து வேணா நீங்க செஞ்சு பாருங்க தோழி நல்லா இருக்கோ உம்
உம் செரிமா நானு அது மாதிரில செய்வ
நீங்க உப்பு மாவா செய்யறத விட அது மாரி செஞ்சு பாக்கலால்ல நல்லாருக்குல
ஆ செய்லாமா மதியமே பாத்தீங்கனா வெஜிடபிள் சாததா அது கூட அதே மாரிதா செய்வோ அந்த மாரி ஸ்டைல தா செய்வோ பட்ட கிராம்பு இஞ்சி பூண்டு எல்லா சேத்து அதுனால பாத்தீங்கன்னா இப்ப உப்மாவா செஞ்சுட்ட இந்த மாதிரி செஞ்சாலு என்னுடைய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கு ஆமா அதனால தா இந்த மாதிரி செய்துட்ட ரெண்டு ஒரே மாதிரி வாசனையா இருக் க்குமே அப்படிங்கற ஒரு காரணத்தால தா இது மாதிரி செஞ்ச அது மாதிரியு செய்வ ஸ்கூலு கூட குடுத்துடுவ
ம் ஹம்
ஆமாம
நீங்க இறால்லா சேத்து செஞ்சிருக் க்கீங்களா இதுக்கு முன்னாடி
சேத்து செஞ்சதில்மா நா சாதாரணமா அந்த வெஜிடபிள்ஸ்ல்லா போட்டு செய்வ ஆ
சேரி தோழி நீங்க மதியோ வெஜிடபிள் சாதோ தொட்டுக்க என்ன தோழி
வெங்காயம் தோழி தயிர் வெங்காயம்
சரி தோழி நா இப்போ து ரீசென்ட்டா ஒரு கல்யாண்த்துக்கு போயிருந்த அதுல அந்த தயிர் பச்சடி பத்தீங்கன்னா அதுல மாதுளபழல போடுறாங்க மாதுளம்பலோ தயிரு வெங்காயோ பச்ச மொளஹா இதெல்லா போடுறாங்க உங்களுக்கு புடிச்சுதுன்னா டேஸ்ட் அத மாரி கூட நீங்க பண்ணி பாருங்க நல்லா இருக் க்கு
சரிம்மா முயற்சி பண்ணி பாக்குற ஆஹ்
சரி தோழி உங்க ஊருல மழலா தயிரு அதுல பாத்தீங்கன்னா வெங்காயோ அ உப்பு பாத்தீங்கன்னா நம்ம கம்மியாதா போடணு அஹ் அதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு பச்ச மொளஹா அப்பற பாத்தீங்கன்னா இது மாதுளம்பழோ போடுறாங்க
ஆஹ் சரிம்மா சரிம்மா மாதுளம்பழம் மட்டு எக்ஸ்ட்ரா சேத்திருக்காங்க
ஆமா மாதுளம்பழொ மட்டு
சரிம்மா சரி நா முயற்சி பண்ணி பாக்குற மழ ரொம்ப அதிஹமான மழ இல்ல ஆன லேசா மழ பெய்துக்கிட்டு தா இருக்கு லேசானா தூரல் இருக்கு உம்
பாத்தீங்கன்னா நேத்து நைட்டா நல்லா மழ பெஞ்சுது இப்போ இன்னைக்கு காலைலிருந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கு மழ பெஞ்சதுக்கு அதுக்கு
அப்டியாமா
ஆமா
அஹ் இன்னிக்கி மானவ இன்னைக்கு வானத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் தெரில லேசா மேகமூட்டத்தோடதா இருந்துச்சி எங்களோட ஏரியால அப்படிதான் இருந்துச்சி
ஆஹ் ஹம் ஆனா எங்க ஏரியால பாத்தீங் கன்னா நல்ல வெயிலு ஆனா ந ஒரு மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே மேகோ வந்து மூடிடுச்சு முடிடுச்சு ப்புறோ மழ வர மாரி இருக்கு ஆனா வ வரல உம்
சரிம்மா சரிம்மா
சரி தோழி வீட்டு வேலைய எல்லா முடிச்சுட்டீங்களா தோழி
இல்லம்மா இரவுணவு சாப்பிடணு
ஹம் ஹம்
ஹ துணி எல்லா மடிக்கணுன் தொவச்சு காய வெச்ச துணி எல்லா மடிக்கணு ஹம் அந்த மாரியான வேலைகள்லா இருக்கு
இப்ப பத்தீங்ன்னா தெ ழி நீங்க துணி மடிக்கிறது ஒரு வேலையாவே வெச்சுருக்கீங்க இல்லையா இப்போ எங்க மாமியார்ல்லா என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம கொடில துணி காய வெக்கிறோ இல்லையா அத பத்தீங்கன்னா அப்டியே கையோடயே மடிச்சிருவாங்க அந்த துணிய எடுக்கும்மோதே அதப்படியே கையோடயே மடிச்சு ச்சுருவாங்க மடிச்சுட்டு அதுக்கப்பறொ கொண்டந்து தனித்தனியா இப்போ பசங்களோடதுனா அதுல தனியா வப்பாங்க அவுங்களோடதுனா அதுல தனியா வப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா துணி அசிங்கமா வீட்டுக்குள்ளயுங் கடக்காத நமக்கு ஒரு வேலையு முடிஞ்ச மாரி இருக்கு தோழி நீங்க வேணா அதே மாரி செஞ்சு பாருங்க
சரிம்மா நா அது மாரி முயற்சி பண்ணி பாக்குற
ஹம் நேரொ இருக்காதுதா நாம இதுக்குன்னு தனியா நேரோ ஒதுக்கி செய்யறதுக்கு நம்ம இதுலயே அப்டியே கையோட மடிச்சுட்டு வந்தோம்ன்னு வெச்சுக்கோங்களே நமக்கு நேரமு மிச்சமாகு அந்த நேரத்துல நம்ம வே ஏதாவது வேல கூட பாக்கலா
சரிமா சரிம்மா முயற்சி பண்ணி பாக்குற
கண்டிப்பா கண்டிப்பா தோழி வேற என் தோழி விசேஷம்
ம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா திருவிழா ஆரம்பிக்க போறாங்கமா
ஹம்ஹம் எந்த கோவில்ல தோழி திருவிழா
அ திரௌபதி அம்மன்னு சொல்லிட்டு எங்க கோயில்ல திருவிழா ஆரம்பிக்க போறாங்க அஹ் திங்க கெழம பாத்தீங்கன்னா காப்பு கட்டிடுவாங்க அப்பறோ அதுலிந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கு அம்மனோட கத வந்து சொல்லுவாங்க திரௌபதி அம்மனோட கதைய சொல்லுவாங்க அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா அ பதினைந்தாவது நாள் பாத்தீங்கன்னா காவடி முதல் நாள் காவ டி மறுநாள் தீ மிதி அப்படி நடைபெறுமா
ம் ஹம் மொத் த்த எத்தன நாள் தோழி நடைபெறு
பதினஞ்சு நாளைக்கு மேலேயே இருக்குமா திருவிழா
ஹம் ஹம் அந்த பதினஞ்சு நாளுமே கதை சொல்லுவாங்களா
ம்மனோட கதைய வந்து பதினஞ்சு நாளுமே சொல்லுவாங்க
அந்த ஒரே கதயதா ரிப்பீட்டடா சொல்லுவாங்களா இல்ல வேற வேற த கதயெல்லா சொல்லுவாங்களா
அ ஆ ஒரே கததாம சாமிக்கு பாத்தீங்கனா ஒரே கததா திரௌபதி அம்மன்னு பாத்தீங்கனா ஒரே கததா
அந்த ஒரு கதையவே பதினஞ்சு நாள் வரைக்கும் சொல்லுவாங்களா
உம் தொடர்ந்து சொல்லுவாங்க ஒரு கத் கத வந்து ஒரே ம ஒரே கத வந்து ஒரு கததா அத வந்து கொஞ்ச கொஞ்சமா பாட் பாட்டா பாட் பாட்டா அப்ப மகாபாரதம் எப்படி ஓடுமோ அதே மாதிரி சொல்லுவாங்க
உ உம் புரியது புரியது தோழி
உம்
தீமிதி எல்லா வெப்பாங்களா
ஆமா கண்டிப்பா தீமிதி வெப்பாங்க
அ ஆ தீ மிதில எந்த மாதிரியான நெருப் லா போடுவாங்க தோழி அது காலலா சுட்றாதா
தீக்குழில பாத்தீங்கனா ஆ மரங்கள் வெட்டி போடுவாங்க அதுக்கு தகுந்த அதற்கான வேலையாளு பழக்கத்துல உள்ளவங்க அ கரெக்டா நடைமுறைல பண்றவங்க எல்லா செரியான முறைல செய்துடுவாங்கமா
மொதல் நாள் திருவிழா ஆரம்பிக்கு மோது தே அந்த தீமிதியையு ஆரமிச்சிருவாங்களா தோழி
ஆ இல்லம்மா பதினைந்து நாள் கழிச்சுதா
ஆ அப்ப மொதல் நாள் என்ன தொழி பண்ணுவாங்க அந்த மொதல் நாள் என்ன செய்வாங்க திருவில ஆரம்பிக்க
முதல் நாள் அன்னிக்கு பாத்தீங்கனா கொடியேற்றம் நடைபெறும் கொடியேற்றம் அன்னைக்கி காலைல கொடியேற்றம் அன்னைக்கி ஆ பிரசாத செஞ்சு சாமிக்கு படச்சிட்டு ஒரு விதமான கொடிய வந்து வாசல்ல ஏத்தி வைப்பாங்க திருவிழா ஆரம்பிக்குது அப்டிங்கறதுக்காக அன்னைக்கு இரவுலேந்தே கத சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க திரௌபதி அம்மனோட பிறந்த ஆ கதைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பிறந்த கதைய பாத்தீங்கனா திரௌபதி நம்மன் வந்து நெருப்புல பிறந்தவள் அதனால அந்த கதைய ஆரம்பிப்பாங்க ஆ திங்கட்கிழமையன் அன்னைலேந்தே ஆரம்பிப்பாங்க அதுலேந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் திருமாமல் திரௌபதி அம்மன் வந்து வளர்ந்தது ஆ திருமணம் முடிச்சது பஞ்ச பாண்டவர்களோட ட வாழ்ந்தது அந்த மாதிரியான கதையெல்லா சொல்லி கடசில காவடி அதுக்கப்பறோ பால் காவடி அதுக்கு கப்பரோ ஆ தீமிதி நடைபெறு
செரி அவுங்ளோட ஒய்ஃப் தான திரோபதில ச்ச